ஆ வணக்
வணக்கம் சிஸ்டர் எனக் பண்றீங்க வாங்க காஃபி குடிக்கலா
ஆ கண்டிப்பா நான் டீ தா குடிப்பே நீங்க காஃபி குடிப் அப்டிங்ளா
ஆ நா மோஸ்ட்லி நா மோஸ்ட்லி டீ காஃபி குடிச்சா எனக்கு ஒத்துக்காதுங் சிஸ்டர் மோஸ்ட்லி பால் தான் குடிப்பனே இப்ப ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு கப்புரோ ரொம்ப தலவலினால டாக்ரு வந்து தலைவலக்கும் போது மட்டும். காஃபி குடிங்க கொஞ்ஞ நல்லாருக்கு போ அப்டினாங்க
சரி சரி ஓகே நா டீ தான் எப்பயுமே காலையில ஒரு தடவை அதுக்கப்புறோ ஆ ஒரு லெவனோ கிளாக் ஒரு டீ அதுக்கப்பறம் ஈவினிங் ஒரு டீ ஆனா வந்துட்டு நிறையெல்லா குடிக்க இதுல ஒரு ஹாஃப் கிளாஸ் மட்டும் குடிக்கிறது அவ்ளோ தா என்னா குடிக்கலன்னா தலவலி வந்துரு அது
ஆமாங் கண்டிப்பா நமக்கு வீட் வீட்ல இருந்து பழகுனாலே நீங்க இடையில நீங்க அத எடையில வந்து குடிச்சு பழகுற ஹேபிட்டிங் ஒருக்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்ன உங்களுக்கு வந்து மதிய டைம்ல டீ குடிக்கவே தோணும் உங்களுக்கு கிரேவிங்ஸ் அதிக இதம்மாயிரு உங்ளுக்கு
ம் அதேதா உம் அதுதா வந்துட்டு அததா நீ திருப்பி திருப்பியு ம்ச் அது விடணுன்னு நெனைக்கிறே பட்டு இருந்தாலுமே வந்துட்டு வேற வழி இல்லாம குடிக்க வேண்டியதா போச்சு அது குடிப்போ பட்டு சுகர் மட்டும் கட் க்கான் கம்ப்ளீட்டா கட் பண்ண சொல்டு நானு இப்போதா ஒ ஒன் வீக் டென்டேச வந்து சுகர் கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு வெறும் டீ மட்டு குடிக்கிறே
அதோட நீங்க நாட்டு சக்கர ஆ நாட்டு சக்கர கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கிலாலைங் கொஞ்ச கம்மியா போட்டுக்கலாலைங்க குடிக்
கரெக்ட்டு தா நீங்க எந்த மாரி நாட்டு சக்கரையு ஸ் செரி எந்த மாரி சக்கரையா இருந்தாலு சக்கர சக்கர தா அப்டின்னு சொல்லிட்டு தான எல்லாரு சொல்றாங்க அந்த டேஸ்ட்டே இல்ல ம்ச் இல்ல நமக்கு அந்தட் டேஸ்ட் வேணும்னு நெனச்சாதா நம்ம குடிக்கணு எனக்கு வந்துட்டு இப்ப பழகிடுச்சு சக்கரையேப் போடாம வந்துட்டு குடிச்சு பழகினங்கனால அது அப்டியே செட் ஆயிடுச்சு அதனால ஒன்னு பிரச்சன இல்ல அப்டியே இதாயிடுச் ச்சே பட்டு அது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்றாங்க நீங்க சுகர் போடாம குடிக்கிறது ஏன்னா நமக் க்கு வைசாக ஆக வந் சுகர் பிபி அதெல்லா வரும் இல்லையா அதுக் க்கு நம்ம இப்பந்தே ஒரு கண்ட்ரோல் ம் பண்ணிட்டாங்க ஏன்னா அப் அப்ப அம்மாக்கு இருந்தா அந்த ஜீன்ஸ்ல வரும் அப்டின்னு சொல்லுவாங்க
கன்ஃபார்ம் சிஸ்டர் அ, நெறைய பேர் அதா சொல்றாங்க இப்ப அப்டி இல்லாட்டினாலு கூட இப்பெல்லா வந்து ஒரு அந்த காலத்துல எல்லா வயசானவங்களுக்கு தான் சுகர் வந்துச்சுப்பாங்கப்ப வந்து நம்ம அம்மாப்பா ஜெனரேஷன் ஃபார்டி பிளஸ் ஆனாலே சுகர் வந்துருதுங்க இப்ப இருக்கவங்களுக்குல்லா பிறந்த கொழந்தைங்களுக்கே இல்லறங்க பயமா இருக்கு. நமக் ஹெல்த்த நெனைச்சாலே
ஆமா அதனால தான் எனக்கு என்னோட பையன் கூட அப்பப்போ நெறைய சுகர் ஐட்டம் சாப்பிடுவா எனக்கு கொஞ்சோ பயமாருக்கு டூ மச்சா சாப்பிடாதுன்னு சொல்லிட்டேதா இருப்பே ஆனா வது பழகிடுச் சு, உங்களுக்கு சுகர் ஐட்டமே தா எனக்கு உனக்கு வேணு ஸ்நாக்ஸா இருந்தாலு செரி எதா இருந்தாலு செரி அதனால அத கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணோன்னு தா இருக்கே வேற வழி இல்லாம அப்டியே போயிட்ருக்கு
இப்டி கொழந்தைங்கள கொழந்தைங்க நம்ம ஒடனே விட சொன்னாலு அவங்க ரொம்ப கஷ்டோங் சிஸ்டர் அவங்களுக்கு இப்ப இப்பதா அவங்களுக்ஸ் சாப்ட்ற ஏஜ் நம்ம ஸ்டாடிங்கள வந்து தடுக்க முடியாதுல பவோ கொஞ்ச ஒர் கொஞ்ச டேஸ் வரைக்கும் சாப்பிட்டானா அது நம்பம ஒரு டுவெண்டி பிளஸ் ஆகும்போது அப்புற நம்ம சொன்னோம்னா கொஞ்சோ புரிஞ்சுப்பாங்க கொஞ்ச அவங்களு
ம் அதனால தான் கொஞ்சோ பயம் எனக்கு ஓவரால் நம்ம வந்து சுகர் குடுத்துட்டு பழகிட்டோமோ அப்டின்னு சொல்லிட்டு ஆனா கொஞ்சோ அத மாத்தணு அப்டின்னு நெனைச்சிட்ருக்கே. ஹ பாக்லா.
பாக்கலா எது எப்டி உங்க உங்கப் பைய ஸ்கூல் போறானாங் இல்ல சின்ன பையனுங்களா
ஆஹ் பெரிய பையன்னா இப்ப செவன்த் ஸ்டாண்டார்டு அதனால தான் இப்ப அவங்க திடீர்னு கொஞ்சோ அப் இப்போ லாஸ்ட் வீக் கொஞ்ஜோ ஆஹ் வயிரெல்லா பிரச்சன ஆயிட்டு கொஞ்ஜோ வெயிட் லாஸ் ஆன மாதிரி ஆயிட்டான அதனால தா சரி ஓக்கே கொஞ்ஜோ திருப்பியு ஓ ஒடம்ப ஏத்தணு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லா குடுத்து கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ண வைக்கலா அப்படின்னு பாத்துட்ருக்கே நானு
நீங்க மோஸ்லி வந்துளிய ஜங்க் ஃபுட்ல்லா வாங்கி கொடுப்பீங்களா இல்ல வீட்டுல மேகி இந்த மாரி
வீட்லேயே தா மோஸ்ட்லி அப் அப்பப்போ வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் எதா ஒன்னு சாப்பட்ணு அப்படின்னு சொல்லுவா இப்ப கொஞ்ச அவாய்ட் பண்ணியாச்சு ஏதா வஞ்சு ஒடம்பு கெட்டாதா வந்துட்டு அவனுக்கு ஒரு பயம் வருது அய்யயோ ஆமா நம்ம வந்துட்டு வெளிய சாப்றக்கூடாதோ அப்படின்ற மாதிரி இப் இப்ப அது உடம்பு கெட்டதுனால திருப்பியு வந்துட்டு நா அவனக்கு கொஞ்சோ பய ஆய்டுச்சு சரி எனக்கு வேண்டா அப்டின்னு சொல்லிறா அதனால முடி்ஞ்ச வரைக்கு நம்ம வீ்ட்லயே பண்ணி குடுத்து தந்துட்டா கொஞ்ச சைலண்டா இருந்துப்பாங்கள்ல புடிச்ச மாறி பண்ணி குடுத்துட்டா அதனாலதா நா வந்துட்டு ஏதாவது பண்ணலா பண்ணலானு சொல்லிட் ட்டு யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்ருப்பே ஆ நா கொஞ்ச பேக்கிங்லா பண்ணுவே பிஸ்க் கேக்ஸு கேக்ஸ் எல்லா பண்ணுவே
நீங்க கேக்கு ஆஹ் சரி கேக் ஐட்ட சொல்லுங்க பாக்கலா நா வேணு ட்ரை பண்ண பாக்றியா பய இன்னு கொஞ்ச நாள்ளானா கேக்க ஆரம்பிச் ச்சிருவாரு
கண்டிப்பா அம் இப்ப வந்துட்டு கேக்குதா நா பண்ணிருக்கே பட் பௌரனி வந்துட்டு நானு கொஞ்ச நல்லாவே பண்ணுவே அது வந்துட்டு நா நார்மல் இப்ப மைதாலதா பண்ணிட்ருக்கே பட் நீங்க அதையே வந்துட்டு அந்த மைதாக்கு பதில் இந்த ராகி வெச்செல்லா வந்துட்டு ச்சு ப்ரௌனி பண்றதெல்லா இருக்கு
ஆஹ் ராகி கோதும மாவுள கூட பண்ணுவாங்க எங் சிஸ்டர் பாத்திருக்கே
அப்படியா கோதும மாவுலல்லா ட்ரை பண்ணுவே ஏன்னா ப்ரௌனி பண்றது நம்ம அந்த ஒரு ஐட்டம் போட்டு பண்ணாதா வந்துட்டு அந்த டேஸ்ட் வரு கரெக்ட்டா நம்ம வந்துட்டு வேற எதெதயோ ஆட் பண்ணி பண்ணோனா அந்த டேஸ்டே கம்ப்ளீட்ட போய்டு நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பா லாம் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மை க்கு பதில் நீங்க ஒரு ஹாஃப் ராகி போட் டு ஹாஃப் மைதா போட்டு நீங்க பண்ணி ட்ரை பண்ணி பாக்கலாம் அந்த மாறி ஆஹ் கண்டிப்பா இப்ப வந்துட்டு இப்ப ஒரு டார்க் சாக்லேட்லா விக்கிது இல்லையா அந்த டார்க் சாக்லேட் வந்து இப் ப ஒரு நு நூறு கிராம் எடுத் தீங்கன்னா அதே அளவு நூறு கிராம் வந்துட்டு ஒரு ஆ பட்டர் எடுத்துக்குணு ரெண்டுத்தியு வந்துட்டு டபுள் பாய்ல்னு சொல்வாங்க ஒரு பாத்ரொ வெச்சி அதுல தண்ணிய அ சுட வெச்சிட்டு அதுக்கு மேல பாத்துரத்துல தா வந்துட்டு நம்ம அந்த சாக்லேட் அண்ட் பட்டர வந்துட்டு மெல்ட் பண்ணனு நல்லா மெல்ட்ட பண்ணி தனியா எடுத்து வெச்சிக்கணு அது கப்றோ என்ன பண்ணுனா ஒரு ப ஒரு பௌல்ல வந்து நா உங்கக் கிட்ட அந்த பீட்டர் இருக்கான் தெரில அந்த பீட்டர் இருந்தா நம்ம அது யூஸ் பண்ணிக்லா இல்லன்னா வெறு அந்த ஹேண்ட் விஸ்க்க வெச்சிக் கூட பண்ணிக்லா
அந்த பீட்டர்னா அந்த வந்து அந்த இது அந்த எக்கல்லா வந்து பீட் பண்ணுவாங்ளே அதுங்ளா
ஆ ஹேண்ட் ப்ளெண்டர்னு சொல்லுவாங்கல்ல ஆ சுவிட்ச் ஆன் பண்ணா அவுங் ஆ அதுவு யூஸ் பண்ணிக்லா இல்ல ஹேண்ட் ப்ளெண் வேர எப்புடி யூஸ் அன்னிக்கி நா கையில வெச்சு பீட் பண்ணுவாங்களா எக்கு ஆ அதுவு யூஸ் பண்ணிக்கலா இப்ப பெரிய ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஒரு நூறு கிராம் பரவுன் சுகர் எடுத்தோனா நா ஒரு ஒ ஓரளவுக்கு இதுவா தா சொல்றே ஆ நூறு கிராம் பவுன் சுகர் எடு எடுக்கனு ஒரு நூறு கிராம் வந்துட்டு ஆஹ அந்த ஒயிட் சுகர் எடுத்துக்கணும் ரெண்டுமே பவுடர்டா இருக்கணு இத ரெண்டுத்தையு ஆட் பண்ணிட்டு ஒரு மூணு முட்ட அட் ஆனா ஒரு ஒரு முட்டையா போட்டு போட்டு நம்ம வந்து அந்த விஸ்கு வெச்சு நல்லா அடிச் அடிச்சுக்கிட்டே வரணு அதுல வந்துட்டு கொஞ்சோண்டு வந்து வெண்ணிலா எஸ் சென்ஸ் ஆட் பண்ணிக்கணோ ஆட் பண்ணிட்டு இத வந்து கையிலேயே வந்துட் நீங்க நல்லா அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஒரு கிரீமியா வரோ ஒரு நல்ல ஒரு கிரீம் மாரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புற என்ன பண்ணோனா அந்த மைதா எடுத்து வச்சிர் குல்லையா அது ஒரு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கு நைடிஃவை டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதுக் அப் அப்புறோ ஒரு ஒரு ஒரு ஸ்பூன் ஃபைவ் கிராம்ஸ்க்கு வந்து ஆ கோ கோக்கோ பவுடர் இருக்கு இல்லையா அந்த கோகோ பவுடர் வந்துட்டு ஆ கோ கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணு இத வந்துட்டு நம்ம நல்லா அடிச் சி வச்சிருக்கோ இல்ல இந்த முட்ட மிக்ஸு அதுல வந்துட்டு இத நல்லா அந்த அ சல்லட வச்சிட்டு நல்ல இது ஆ ஜளிச்சி போடணு போட்டிட்டு ஒ ஒரு கரண்டி வச்ட்டு அப்டியே மெல் லெமா வந்து மிக்ஸ் பண்ணிக் ட்டே இருக்கணு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதகப் அப்ரமா என்ன பண்ணனுனா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோ இல்லையா அந்த சாக்லேட் அண் பட்டரு அத வந்துட்டு நல்லா ஆற வச்சிட்டு அத எடுத்து இதுல வந்துட்டு போட் டு நல்லா மிக்ஸ் பண்ணணு அந்த கரண்டிய வச்சி நல்லா மோல்டு பண்ணி விடணுன் சொல்லுவாங்கள்ள அந்த இந்த மாரி போல் பண்ணி விட்டீங்கன்னா இது எல்லாமே நல்லா வந்துட்டு க்க ஒரு பேட்டர் மாரி வந்துரு இப்ப அந்த மைதாக்கு பதில் பாதி ஆ மாவ் ஒரு ஃபிப்டி கிராம்ஸ் மைதா ஃபிப்டி கிராம்ஸ் ராகி கூட போட்டுக்கலா போட்டு இது எல்லாத்தயு ஒரு பேட்டர் மாரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட் ஆ ஓ டி ஜி யோ இல்லனா அவனோ இருந்துச்சுன்னா ஒரு அந்த கேக் மோல்டு எல்லா வெக்கிது இல்லையா அதுக்
ஆமாங் சிஸ்டர்
இந்த பேட்டர வந்துட்டு ஊத்தி ஒரு டொவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கணு பேக் பண்ணி எடுக்கனு அந்த ஒன் செவன்டி டிகிரீஸ் இன்னும் ஒரு டொவண்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடும் சூப்பரா இருக்கு டேஸ்ட் நீங்க ஒருத் தடவ ட்ரை பண்ணிட்டீங்கன்னா என்னோடப் ஃரெண்டுக்கு அப்டி தா ஒருத் நா பண்ணி கொடுத் அப்ப இருந்து அவங்க அப்பப்போ ஒரு மந்த்லி ஒரு ஒரு தறவை வந்துட் டு ஆர்டர் குடுத்துட்டே இருப்பாங்க எனக் பண்ணி குடு அப்டின்னு அட்லீஸ்ட் அவங்குளுக்கு ரொம்ப நல்லா புடிச்சிருச்சு அதனால
ஆ சிஸ் நீங்க ஆர்டர் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்களா நீங்க சப்போஸ் நீடு உங்குளுக் எங்களுக்கு வேணும்னு சொன்னோம்னா ஆட் டர் குடுத்தா நீங்க செஞ்சுலா டெலிவரி பண்ணுவீங்களா
ஆ அப்டிதான் பண்ணிட்டு இருக்கேன் நானு என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க ஊர்ல வேற ஊர்ல இருக்காங்க இது ப்ரௌனி வந்துட்டு உங்குளுக் கெட்டும் போகாது இல்லையா அதனால வந்துட்டு நான் பண்ணி இல்ல நீங்க ஃப்ரிட்ஜ்லயே கூட வெக்கணும் வெளியவே வ ச்சா கூட ஒன்னுமே ஆகாது நல்லா ஆனா மேல லேயர் மட்டும் லைட்டா ட்ரை ஆகுமே தவிர்த் து டேஸ் ட்டு சூப்பராருக்கும் ஒ நாலஞ்சு நாள் கூட வெச்சு சாப்லா அப்டிதான் என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தங்களுக்கு வந்துட்டு அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி அவங்குளுக்கு இப்போதா மேரேஜ் ஆச்சு ரீசெண்டா அவங்குளுக்கு ஏதாவது கிஃப்ட் அனுப்பணுமே சொல்லிட் ட்டு நா சொல்லிட்ருப்பேன் இந்த மாரி நா பண்ணுவேன் அப்டின்னு அதுக்கு வந்துட்டு நான் ப்ரௌனி பண்ணி நல்லா ஒரு பாக்ஸ்ல நல்லா ஏர் டைட்ல போட்டு அவங்குளுக்கு ஆ ஒரு கிஃப்ட்டோட இதயும் சேத்து நான் அவங்குளுக்கு கொரியர் பண்ணி அனுப்பனே அவங்க சாப்ட்டு செமையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பீட்பேக் கொடுத்தாங்க ரொம்ப ஹ ப்பியா இருந்துச்சு அவங்குளுக்கு புடிச்ச ஐட்டம்மா வந்துட்டு அவங்க வொ அவங்க மேரேஜ்க்கு பண்ணி குடுத்தோம் அப்டின்ற மாரி அந்த மாதிரி அதான் ப்ரெண்ட்ஸ் மட்டும் கேட் ட்டா மட்டும் நான் இந்த மாரி ஆர்டரு இந்த ப்ரௌனி பண்ணி குடுப்பேன் அதுல்லாம கப் கேக்கும் பண்ணுவேன் இந்த கப் கேக்கும் அதே மாரிதா நீங்க வந்து து அந்த கேரட் கப் கேக் பண்ணுவேன் அந்த கோதுமமாவ் வு ப்ளஸ் கேரட்ட போட்டு கேரட் நல்லா துரும்பி போட்டு இதே மாரி எகஃகு அந்த மிக்சர் மாரி பண்ணிட்டு கப் கேக் மௌல்டுல்லாம் விக்குது இல்லையா துல அந்த மாரி போட்டு நீங்க பண்ணி கொடுத் னா அது ரொம்ப நல்லது ஒடம்புக்கும் நம்ம வந்து இதுல வந்து நம்ம எப்டிருந்தா மைதா ஆட் பண்லல்ல வெறும் தா ஆட் பண்றோ அதனால வந்துட்டு அத ஒரு ஸ்நாக் க்ஸ் மாரி ஸ்கூல்கெல்லா குடுத் அனுப்வே எ பைனுக்கு இந்த மாதிரி அப்பப்ப எப்பயாச் அந்த ஓட்ஸ் குக்கீஸ் பண்ணுவே அதுக்கப்றோ வந்துட்டு நார்மல் வீட் குக்கீஸ்சு அதெல்லா இதெல்லா வந்துட்டு நம்ம அ அந்த பட்டர் வந்து வீட்ல நம்ம நம்ம ப்ரெஷ்ஷா தானே கடைல வாங்குவோ பட்டர்ல்லா அத வ யூஸ் பண்ணி பண்லா உம் இதே வெளியே வாங்னோனா அந்த அளவுக்கு அந்த ஆ என்ன மாரி பட்டர் யூஸ் பண்றாங்க நமக்கு தெரியாது இல்லையா அதனால வந்துட்டு வீட்லியே நம்ம பண்ணி கொடுத்தோனா அது நமக்கு ஒரு சாட்டிஸபேக்ஷன் ட்ருக்கோ
ஆமா நம்ம கொஞ்சோ ஹெல்தியாவு நம்ம பண்ணுவோ கொஞ்சோ பசங்களு கொஞ்சோ லைக் பண்ணி கொஞ்சோ சாப்புடுவாங்க
கண்டிப்பா ஆமா அதுவு நம்ம நார்மல் சுகருக்கு பதிலா இந்த நீங்க சொன்ன மாரி அந்த நாட்டு சக்கர அதெல்லா யூஸ் பண்ணி பண்ணா இன்னுமு ஒடம்புக்கு நல்லது அந்த மாதிரி அப்பப்போ எப் எப்பயாச்சு பண்ணுவே கொஞ்சோ நல்லா நல்ல மூட்ல இருந்தேன்னா இல்ல ரொம்ப டயடா இருக்குன்ன சரின்னு விட்டு ட்ருவ
ஓகே தனியா நீங்க ஷாப் வச்சு பண்றீங்ளா இல்ல வீட்லியே ஓனா நீங்க வீட்லே பண்ணி குடுத்துட்ருக்கீங்களா சிஸ்டர்
வீட்ல மட்டுந்தான் நா பேக்கிங் கிளாஸ் போனே நானு எங்க அக்காவு வந்துட்டு இங்க பக்கத்துல ஒரு கவர்ன்மெண்ட் இன்ஸ்டடியூட் இருக்கு டைரி சயின்ஸுனு சொல்லிட்டு அங்க போய்ட்டு நாங்க பேக்கிங் ஒன் மந்த் கோர்ஸ் மாரி போனோ போய்ட்டு அதுக்கப்புறமா வீட்ல ட்ரை பண்ணி பண்ணி கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது அப்றோ ஆடர் மாரி எடுத்து பண்ண ஆரம்பிச்சோ ஒரு தடவ தா நானு எங் அக் காவு ஒரு டென் கேஜி கேக் வந்து ஆட்ரு எடுத்து பண்ணோ சமயா வந்துச்சு நல்லா ஒரு பர்ஃபெக்ட்டா பண்ணி அந்த ஆட்ரு குடுத்துட்டோ அது
ஓ நீங்க ரெண்டு பேருமே அக்கா நீங்க வந்து சிஸ்டர் ரெண்டு பேருமே நீங்க சேந்து அந்த பிசினஸ் பண்றிங்களாங்க சிஸ்டர்
பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது சும்மா ஹோம்மேடுல பண்ண பண்ற மாதிரி ஹோம்மட் டெலிவரி மாரி தா ஒரு பெரிய லெவல்ல பண்ல ஜஸ்ட் ஃபிரெண்ட்ஸ் யாராவது கேட்டா பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோ ஓகே நேரமொ ஆயிடுச்சு ரொம்ப சீக்கிரமா போய்டுச்சு நெனைக்கற நேரம் ஓகே தோ உம் உங்க கூட பேசுனதுல ரொம்ப மகிச் செய் ஆடுத் கால்ல கண்டிப்பா நம்ம மீட பண்ண
ஓகேங்க சிஸ்டர் தங்க்யூ